வணக் வணக்கம் சகோதிரி என்ன பண்றீங்க
சும்மாதா தோழி இருக்கோ நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதா சகோதிரி இருக்கே நானு தம்பி தம்பி கூட சும்மா உக்காந்துருக்கே அவே இன்னு தூங்கலீங்களா சும்மா உங்கூட வெய்ட் பண்லான்ட்டு உக்காந்துருக்கே நானு ம் ம் ம்
ம் அங்க க்ளைமேட்லா இன்னிக்கு எப்டி இ
இன்னிக்கி நாள் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரே மல லைட்டா வெயில் அப்பறோ அ கண்டிப்பாங்க மழைதா காலையில வந்து கொஞ்சோ காலைலே வந்துட்டு லேசான சாரல் மலை மாரி ஒரு ஹாஃபனவர் தொடர்ந்து பேஞ்சுட்டே இருந்சுங் சகோதரி
அ
கழிச்சு லைட்டா வெயில் அடிச்சுது அப்பறோ கொஞ்ச நேர கழிச்சு நல்லா காத்தடிச்சுது அப்டே காலநிலை வந்து மாற்ற மாற்றமா நடந்துச்சு இன்னிக்கி நாள் ஃபுல்லா
பரவாலையே
ஆனா வந்து மழை இன்னைக்கு டேஃபுல்லா வந்துட்டு ரொம் ரொம்ப மேகமூட்டமா இருந்தாலுமே நமக்கு நாளே என்னமோ மந்தமாவே இருக்கு வேலையே செய்ய தோண மாட்டிக்கிது அது இந்த மாதிரி இந்த ஈரப்பதமா இருக்க டைம்ல வந்து நமக்கு வெளிய எங்கேயமே போகாது வீடே என்னமோ மாரி கச கச னு இருக்கு நம்ம எவ்வளதா நீட்டா வச்சிருந்தாலு மே ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப் பு ஒரு கம்ஃபர்ட கம்ஃபர்டபுளான ஒரு உணர்வு நமக்கு வந்ததே
ஆமா ஆமா கண்டிப்பா இங்கல்லா செம்ம வெயிலு
அப்டிங்க ளா ரொம்ப ஆனா கஷ்டந்தா இல்ல இல்ல வந்துச்சு
ஆமா ரொம் ம் ஒண்ணு வெயில் அடிக்காம கொஞ்சமாச்சி மூடணு ஆனா இங்கல்லா அப்படில்லா கெடையவே கெடையாது ஒரேடியா சூரிய பகவான் எல்லா கண்ணையும் தொறந்து உட்டர்றாரு
கண்டிப்பா கண்டிப் பா பட் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட் வெயில் இருந்தாலுமே பா கொஞ்சோ வயதானவங்களுக்கு எல்லா ரொம்ப கஷ் தா சகோதரி ஆனா நம்பள மாரி இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு நமக்கு வெயில்னால ரொம்ப தலவலி உடல்ல வந்து பலவித மாற்றங்களு டீ இது வந்து நீர் நீர் பற்றாக்குறை நீர்ச்சத்து இந்த மாரி நெறியா நெறியா நோய்கள் வந்து வந்துட்டு இருக் கு ஆ வயசானவாங்க கொழந்தைங்க இவுங்களு கெல்லா வந்து இந்த வெயில் வந்து ரொம்ப தாங்காம எவ்ளோ பேர் வந்து இறந்துட்டாங்க மாரி லா செய்தில சொல்லிட் இருக்காங்க
எனக்குல்லா எப்பயுமே தலவலி இருக்கு தலையில
ஓகே ஓகே தலவலிக்கு தலவலி இருக்குன்னு நீங்க அதிகமா வந்துட்டு ஓவரா வந்துட்டு இத யோசிச்சுட்டே இருப்பீங்
ஆ நெறைய ஆமா நெ நெறையோ யோசிப்பே
ஓகே ஓகே சகோதிரி
செரி ரிலாக்ஸா எதையு நெனைக்காம இருக்கலா அப்டின்னம்னா இல்ல எப்பியுமே ஏதாச்சு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு
சேரி சேரிங்க
நானு வீ வீட்டுல எவ்ளோவோ வீட்ல எவ்வளவோ இது பண்ணிட்டாங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஸ்கேனு எல்லாமே பாத்துட்டாங்க சாமிக்கு இந்த மாரி சீட்டு கட்டுறது எல்லாத்தையு பாத்துட்டாங்க ஒண்ணுமே சரியாகல அப்புற நானு விட்டுட்ட சரி வலிச்சா வலிச்சிட்டு போட்டு என்ன பண்றது இதுக்கப்புறோ
ஆ இல்ல சகோதரி தலை உங்களுக்கு வலிக்குதுன் நீங்க வந்து ரொம்ப வந்து அசால் விடாதீங்க அ ஒன்னு நீங்க வந்து ஆ தா தலைவழிக்கு வந்து கண்ணாடி வந்து உங்களை உபயோகிக்க சொல்லுவாங்களே அந்த மாரி ஏதச்சு நீங்க போட்டாலு உங்களுக்கு தலைவலி வ ட்ரு ன்னா நீங்க வந்து கண்ணாடிய வந்து மாத்தனுமா மாத்திக்க வேண்டிதான நீங்க
கண்ணாடியு எத்தன கண்ணாடியு மாத்திட்ட மாத்தி யே
சப்போஸ் உங்களுக்கு வந்து பவர் வந்து கொஞ்சோ அதிகமா குடுத்துட்டா ஒரு ளா பவர் வந்து கம்மியா குடுத்தனால கீது இருக்கலா நீங்க வந்து நீ நீங்க போய் பாக்குற டாக்டர் கிட்டயே நீங்க வந்து சொல்லலாலைங்க இப்டி எனக்கு தலவலி ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு இதுக்கு என்ன பண்ணனா செரி ஆகுன் சொல்லி நீங்க அவுங்ககிட்டயே நீங்க வை கேக்கலா இல்ல எப்டி பண்றது என்னான்ட்டு
தா போய் இந்த ஸ்பெக்ஸ் வாங்கனமா அவுங்க இருந்துட்டு என்ன சொன்னாங்க அப்ப கண்ல வந்து பவர் கம்மியா இருக்
ஓ நீங்க அப்ப அந்த அளவுக்கு நீங்க வந்து நைட் டைம் வந்து மொபைல் யூஸ் பண்ணுவீங்க
இல்ல அது அதுவு டுவெல்த நா படிக்கிற வரையுமே நமக்கு சுத்தமா மொபைல் இல்ல இப்போ ஒரு அஞ்சு மாச தா நா மொபைலே அதுக்கு முன்னாடிலே இருந்தே செம தலவலி அப்புறம் இந்த மாரி சத்தான பொருள்லாம் சாப்டுங்க கொஞ்ச
ஆமா ஆ ஆமாங்க சகோதரி நீங்க வந்து கண்ணுக்கு வந்து எந்த உணவு வந்து ரொம்ப வந்து அதிகமா புரத சத்து இருக்குங்களோ அதிகமான சத்து இருக்க உணவுக இப்ப கண்ணுக்கு வந்து மீன் சாப்பிடலாம் மீனு ப பப்பாளிபழ அந்த மாரி டெய்லி ஆஹ் டெய்லி ஒரு முட்ட சாப்டுங்க முட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்ட வந்து எல்லா வக எல்லா வக உணவுக்குமே வைட்டமினுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க
உஹம் ஆமா ஆமா அப்டிதா ஆனா வந்து அதயும் அப்படிதா சாப்பிடலான்ட்டு ஒரு ஒரு சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு ஒரு நாலு நாள் சாப்பிடுவே அதுக்கப்புறம் அதெல்லாம் கண்டு கமாட்ட இப்பயுமே ஒடம்பு கொஞ்ச ஒல்லியா இருக்கு அப்டின்ட்டு ஒடம்பு ஏத் லாம் அப்டினு நெனப்ப ஒரு நாலு நாள் சாப்பிடுவ அதுக்கப்புற அவ்ளோதா என்னடா எதாச்சு ஒரு மனசுல ஒரு கஷ்டமா எதாச்சு இல்ல சாப்டவே தோணாதா அதுல வந்து அத மறந்தே போய்ருவ
கண்டிப்பா சகோதரி நம்ப வந்து இப்டிதா நெனப்போ நம்ப வந்து அடுத்த நாளு வந்து கண்டிப்பா நம்ப வந்து நம்மளோட ஷெடியூல ஃபாலோ பண்ணு ஒரு ஒரு ஒரு வந்து வைராக்கியமா இருப்பாங்களா ஒரு அஞ்சு ஒரு வாரம் தொடர்ந்து செய்வாங்களா அதுக்கப்பறம் நமக்கு வந்து செய்யணுங்கிற நமக்கு ஆசயே நமக்கு போய அப்புறம் அது கெடக்கட்டு போ நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாபோ இன்னொரு பத்து நாள் களிச்சி பண்ணிக் நமக்கு வந்து விரத்திலயே நம்ப விட்டுருவோ நம்ப அத ஆனா ஒரு ஆனா ஆனா ஒரு பழமொழி சொல்லுவாங்க சிஸ்டர் இருபத்தி ஒரு நாள் வந்து ஒரு செயல தொடர்ந்து பண்ணீங்கன்னா அதுவே உங்கள வந்து பழக்கப்படுத்திக்கு நீங்க வந்து சப் உங்களால இப் இப்ப வந்து ஒரு இருவத்தி ஒரு நாளு நீங்க டெய்லி காலயில ஒரு அஞ்சு மணிக்கு நீங்க எந்திருச்சிங்கன்ன இருவத்தி ரெண்டாவது நாள் நீங்க எழுந்திருக்குவே லைய உங்க ஒடம்பே வந்து உங்க மனசே வந்து எந்திரி எந்திரினு சொல்லி மூலைக்கு வந்து சொல்லி நீங்களே உங்க உணவு மூலியமா ஆட் ஆட்டமெட்டிக்கா எழுந்திருவீங்கனு சொல்றாங்க
ஆ கேள்விப்பட்டிருக்க கேள்விப்பட்டிருக்க ஒவ்வொரு தங்களுக்கு அது பழ க்கிறோ இப்பயுமே எங்க அப்பாவே அப்டிதா எக்சசைஸ் பண்ணி பண்ணி பழகிட்டாரு எவ்ளோ வேலயா எவ்ளோ வேலயா இருந்தாலு அது ஒரு பத் பத்து நிமிஷம் பண்ணணு பண்ணாதா அடுத்த வேலயே நடக்கும் இல்லன்னா வந்து காலையு பண்ணுவாரு சாயங்காலமு பண்ணுவாரு இல்லன்னா வந்து அந்த இதே இது பண்ணு இதாகிரும் அவருக்கு ஒரு மாரி ஆகிரும்
கண் கண்டிப்பா சகோதரி இப்ப நா ஆமாங் சகோதரி இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம பழக்கப்படுத்தி கொண்டம்னா அதுல இருந்து நம்பளால வந்து மாற முடியாது அத வந்து டக்குனு நம்பளால உடனே நிறுத்தவு முடியாது இப்ப பாருங்க இப்பெல்லாம் வந்து நம் நம்ம அம்மாக்கெல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம நல்லா வேலைக்கு போய் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து நம்ம வீட்ல உட்கார வெச்சு பாத்துக்கண்னுனு நெனப்போ அவங்கள வந்து அந்த மாரி டைம்ல வீட்ல இருங்கனு சொன்னா அவங்க இருக்கவே மாட்டாங்க
ஆமா காலு எனக் தணிக்கல அப்டின்னு
வேல செஞ்ச கைய்யி வேல செ செஞ்ச ஒடம்பையு எனக்கு வந்து வேலயில்லாம எனக்கு வந்து கை காலு என்னமோ மாரி பண்ணுது நா வேலைக்கு போவே அப்டிங்குற பழமொழிதா எல்லாத்தோட அம்மாவுமே ரிப்பீட்
ஆமா மா ஆமா நானுமே நீ என்ன பண்ணிருக்க எங்க அம்மா எங்க அப்பாக்கு ஆஹ் வேணா இரு ஒரு நாளு வீட்ல ரு அப்டின்னு சொன்னாலுமே இல்லா வீட்ல இருந்து என்ன பண்ண போற எனக்கு வீட்ல இருந்தா ஒடம்பெல்லா வலிக்கு அடிம்பாங்க அதே மாரி ஒரு ஒரு நாள் வீட்ல இருந்தாலு ஐயோ இன்னிக்கு வேலைக்கு போய்ருந்தா நல்லா இருந்துருக்கு வேற கை கால்லா ஒரு மாரி அசதியாருக்கு அப்டிம்பாங்க
கண்டிப்பா சகோதரி அப்புடிதா எங்க என்னோட அப்பாவுமே அப்டிதா சொ சொல்லுவாங்க உடம்பு சரியில்ல கா கால்ல கீது அடிபட்ருச்சு அப்டி டாக்டர் வந்து ரெஸ்டெடுக்க சொ சொன்னாலுமே வந்துட்டு சில ஒரு அவுங் அவுரு டாக்டர் சொன்னா சொல்லிட்டு போறாரு பாப்பா நம்ப வந்து போய் தான ஆகணு ஒரு நாள் லீவ் போட்டு என்ன பண்ண போற அந் நாங்க நா வேலக்கி போனவாச்சு நாளு பேர்துகூட பேசலா புடிகலா வீட்ல இருந்தா எப்பிடிதா டிவி பாத்தியே நம்ப சலிக்குறதுங்குற மாரி அவரு சொ சொல்லிடேருப்பாரு ஆனா வந்து நமக்கு வந்துட்டு இருவத்தி நாலு மணி நேரமு நம்ப இருவத்தி நாலு நாளுமே நமக்கு வீட்ல இருக்க சொன்னா நம்ப தாராள
ஆமா சும்மாவே இரு அதா ஜாலியா இருக்குரோ அப்பா இப்பயுமே அப்டிதா திட்டுவாரு ஒவ்வொரு டைம் சொல்லுவாரு படு த்தே இருப்பனா ப ஒண்ணு ம்ச் மின்ன வந்து ஃபோனிருக்குறதுக்கு முன்னாடி படுத்து அந்த சோபாலயே படுத் து டி வி பாத்துக்குட்டே இருப் அ அதே மாரி இப்ப ஃபோன் வந்ததுலேந்து ஃபோ ஃபோன் பாத்துட்டே அப்டியே பாத்துக்டே இருப்பா இல்லன்னா வந்து ஒரு தல வலிக்குற மாருந்துச்சுன்னா தூங்கிட்டே இருப்ப
கண்டிப்பா சகோதரி அப்டி இல்லைங் சகோதரி ஒரு பெரியவங்க சொல்வாங்க நம்ப வீட்ல ருக்கவங்களே சொல்லுவாங்க பாருங்க ஃபோன் வந்தனால அவ கெட்டு போய்டா ஃபோன்தா இவளுக்கு கார்ண எப்பப்பாத்தாலு இப்ப நீங்க இ இப்ப நீங்க தல வலினு சொல்லுங்க ஃபோன ஃபோன்தாண்டி கார்ணொ ஓ த்ல வலிக் வயிறு வலின் சொன்னா ஃபோன் தாண்டி கார்ண அது எல்லா வலிக் கு ஒரே ஒரே வந்து பலிகாடு அந்த மொபைல்
அத்தா கண்டிப்பா
எங்க வீட்ல எங்க வீட்ல எங்க அம்மா அம்மா சிஸ் டர் இன்னமுமே சொல்லிட்டு தா இருப்பாங்க பிள்ளைய பாக்கர்துந்து அப்டி என்னத்த தான் டி நீ மொபைல்ல பாத்துக்கிட்டே இருப்ப பிள்ளைய உட ஒனக்கு என்னடி ஃபோனு அவன் தூங்குற டைம்லதா நா யூஸ் பண்ண அப்பக் கூட உங்களுக்கு பொறுக்காது
அதா அவுங்களுக்கு ஒரு கொள்ளையை வளக் கறது எவ்வளோ கஷ்டன்னு தெரிஞ்சு ஒங்கள சொல்றாங்க பத்தீங்களா
கண்டிப்பா இருந்தாலு இருந்தாலு சகோதரி நம்ப வந்துட்டு நம்ப ஒடனே வந்து செட் ஆகல் நம்ப இப்பதா எல்லாம் முடிச்சிட்டு நம்ப வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குள்ள போலான் பாப்போ மேரேஜ் பண்ணதுமே நம்ப இங்க போலாம் அங்கப் போலா ட்ரிப்பு போலா அப்டினுட்டு நமக்கு நெறைய கனவுகள் இருக்கும் அப்படிங்கும் போது ஒடனே வந்து கொழந்தைன்னும் போது நம்பளோட அந்த கணவெல்லா வந்து ஒன்னுமே இல்லாத மாரி போயிருதுங்களா நம்ம ஒ நமக்கு வந்து மொதல் கொழந்தைங்கன்னா அத எப்படி வந்து பாதுகணு நமக்கு ஒரு பயம் இருக்கும் இப்ப அம்மா இருக்காங்கன்னா அவங்க தான அவங்க இருந்தா நமக்கென்ன பயம் சொல்லி அவங்ககிட்ட கொழந்தைய நம்ம ஃபீரடமா அந்த டைம்ல நம வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாதா உண்டு சகோதரி கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க தோழி உங்களுக்கு கே
ஆஹ் கேக்குது கேக்குதுங்க
நானுமே எங்க அண்ண எங்க அண்ணன் புள்ளைங்க வந்துச்சீங்கன்னா தூங்க வெக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவ அதுங்க மதியம் ஆனா
கண்டிப்பா சகோதரி ஆஹ் அதும் இல்லாம இப்ப இருக்க ஆஹ் இப்ப இருக்க கொழந்தைங்களா வந்து து மொபைல்-மொபைல்- மொபைல பாத்தாதான் எல்லாம் எல்லாமே பண்றாங்க சாப்படுறதுல இருந்து தூங்குறதுல இருந்து அவங்களுக்கு ஃபோன் தான் வேணு ஃபோன் தான் அவங்க நம்மல்லா வந்துட்டு பாருங்க பள்ளிக்கூடம் முடிச்சு காலேஜ் போற டைம்லயுமே மொபைலே நம்ப என்னான்னு தெரிஞ்சுது ஆனா இப்ப இருக்க பிள்ளைங் இதெல்லா உட்டா வந்து வயித்துல இருக்கும் போதே ஃபோன் கேப் காட்டுர்கு அந்த அளவுக்கு வந்துட்டு நான் நாட்டு நடப்பு வந்து ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு
த நீங்க ஃபோன் பாத்தீங்கன்னா உங்க வயித் யித்துல இருக்க கொழந்த அந்த இதாகு அப்டின்னு சொல்லுவாங்கல்ல அடிங்கதாச்சு அடிங்கற ஒரு இத ஆயிரு
ஆமா சிஸ்டர் ஆமா சகோதரி என்ன பண்றது ஏ பையல்லா வந்துட்டு ஃபோன்ல வந்து ஒரு கரடி மாமான்னு சொல்லி ஒரு சாங் இருக்கு ஒரு ஆறு மாசத்துலருந்து அந்த சாங் வந்து வச்சம்னா ரிப்பீட்டடா பாத்து பாத்து பால் குடிக்கறது சாப்பட்றதுன்னு சொல்லி அந்த சாங் வச்சு வச்சு நான் ஒரு மூணு மாசம் ஓட்டிட்டேன் இப் இப்ப ஒரு வயசுக்கு மேல என்ன பண்றனா அந்த சாங்க போட்டா பாக்க மாட்டிக்கிறா அவனுக்கு அது புடிக்கலையாட்டுக்கு பாத்து பாத்து சலிச்சிருச்சாட்டுக்கு அவனுக்கு நல்லா இந்த ஆக்டிவிட்டிஸா இருக்கறது நல்லா வந்து இந்த ஃபைட்டிங்கு டான்சிங் அந்த மாரி போட் இப்பதா அவ நல்லா விரும்பி பாக்கறா
ம் நீங்களு ஃபோன் குடுத்து இந்த இது பண்ணாதிங்
இல்ல சகோதரிமோ நம்ம வந்துட்டு நம்ம நம்ம வந்து வேடிக்க பாத்து நம்ம ஊட்டுறன சூழ்நிலை நம்ப ஆனா அங்க அம்மா வீட்ல இருனா அங்க எல்லாமே சுத்தினு பாத்தீங்கனா பில்டிங்குங்களா இங்க இருந்து பாத்தோம்னா அடுத் மொட்டை மாடிதா தெரியு மரோ செடி கொடி மக்களை காட்டி ஊட்டுறதுக்குலா அங்க வாய்ப் ப்பேல்லீங்களா அப்டிங்க போது அப்புடிங்கும் போது நா எதக்காட்டி சோற் ஊட்றது வெளியவு போக முடியாத் கை கொழந்த தூக்கிட்டு போனா ஒரே கத்து கத்துவா அதே பழக்கப்படுத்திடுவான்னு வீட்டுக்குள்ளியே இருக் வச்சி அப்டியே ஊட்டி போனுக்கு போன ஊட்டி கத்துக்கிட்டே நானு அப்புற என்ன நா கொஞ்ச கொஞ்சமா இப்ப கம்மி பண்ண பாக்குறே இருந்தாலு ஒரு சி சில நேர வந்து ரொம்ப முடியல கண்ட்ரோல் ரொம்ப வந்து சேட்டை பண்றானா அப்டிங்கற பட்சத்துல ஃபோன் காட்டி தா ஊட்டுறே நானு
செரி.
சேரிங் சகோதிரி நமக்கான அழைப்பு முடிந்து விட்டது வேறொரு கால்ல நம்ப சந்திக்லாம் ஆ ஓக்கேங்க நன்றிங்க